ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சொல் ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க
ஆ சொல்லுங்க நீங்க வீட்ல எப்டி சமைக் சமைக்கிறதுலா என்ன ஸ்பெஷலா சமப்பீங்க
ஆ சமையல் வந்து ரொட்டீன் தா மேடம் காலேல இட்லி தோச மத்தியானோ ரைஸ் அந்த மாதிதா நைட்டு வந்து ஏதாச்சு டீ டிபன் ஐட்டம் சப் பாத்தி
ஆ சிறுதானிய உணவு ல்லா சமப்பீங்களா நீங்க
இல்ல மேடம் அந்த மாதிரி சாப்ட மாட்டேங்கிறாங்களே சிறு தானிய உணவு வந் து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க
ஆ ஆ
எப்டி பண்றது என்னன்னு தெரியமாட்டேங்குது எதுவு செஞ்சி சா ஆமா யா யாரு சாப்ட மாட்டேங்கிறாகாங்க மேடம் அது டாக்டர்ஸ்ட்ட போனா சொல்றாங்க ஹெல்த் தி இந்த ஆ கவுனி அரிசி
ஆ ஆ ஆ வரகு குதிரவாளி நெறையா இருக்குல்லங்க சாமை இதெல்லா ஒரு நேரோ மட்டு நீங்க செஞ்சி குடுத்து சாப்ட வச்சி பழக்கலாம்ல ஆனா யாரு சாப்ட மாட்
ஆ யாரு சாப்ட மாட்டேங்கிறாங்க மேம்
ம் நீங்க பழகிக்கங்க நீங்க உங்களுக்கு மட்டு வச்சி சாப்ட்டு டெய்லி பாப் பழகுனீங்கன்னா அதுக்கப்பறோ அவுங்க செரி என்னதா இருக்குன்னு பாப்போ அப்டின்னு ஏதாவது சாப்ட்டு பாக்குறக்கு வாய்ப்பு இருக்குல்ல
அது வீட்ல இருக்குது மூணு நாலு பேரு தா ஆளாளாக்கு ஒன்னொண்ணு பண்ணது ஒண்ணு அவ்ளோ சமையல் பண்றதுக் கு ஆளு இல்ல ஒரே ஒரே ஆளா எல்லாமே பண்ணன்னுன்னாலு முடிய மாட்
ஆமா அதுவு கஷ்டந்தா நம்ம ஒரு ஆளுக்காக நம்ம வந்து மெனக்கெடுத்து சமைச்சி செய்யணு எல்லாரு சாப்ட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கு செய்றது கரெக்டா இருக்கு இல்லைங்க
ஆமா நல்லா விரும்பி செய்யலா சாப்டுறதுக்கு ஆள் இல்லலையே
ம் நால்லா பாத்திங்கன்னா எ எப்டியு நா ஆ ஆ பண்ணுவங்க நா எப்டியு வாரத்துக் கு ரண்டு டைம் மூணு ரண் நாள் மூணு சிறுதானியம் சமச்சிருவே
ம்
அது ஒரு வகை பண்ட
ம்
ச்சிருவே இப்ப அரிசி
ம்
அரிசி மட்டு இல்லாம அரிசி கூட கொஞ்சோ அந்த ச ச றுதானியோ அது ஒன்னு கலந்துகறது முழு முழுசா அசி போடாம
ஆ அ
கொஞ்சோ அரிசி பருப்பு அது கூட எதோ ஒன்னு ஒ ஒரு நாள் கம்பு அ அப்புறோ ஒரு நாள் வந்து சோளம் அந்த மாரி ஊற வெச்சிட்டு த மிக்சிலே நம்ம நல்லா அரச்சிக்லா அரச்சி ச்சு நம்ம நார்மலா தோச ஊத்தி சாப்பட்றமில்ல அ நல்லாருக்கு நீங்க ஒ ருநாள் செஞ்சு பாருங்க நல்லாருக்கு ஒன்னு இல்லங் ஒரு டம்ளர் அரிசி போ டிங்க அப்டினா ஒரு டம்ளர் கம்பு போட்டுக்கங்க அவ்ளதா ரெண்டு ஈ கொழா போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் உளுந்து நார்மலா ஒரு ஆறு மணி நேரோ அஞ்சு மநேரோ ஊற வெச்சிட்டு மிக்சில நல்லா அரச்சிட்டு நீங்க வந்து ஒரு ஆறு மண் நேரோ கழி ச்சு நீங்க நார்மலா நம்ம தோச சாப்பட்றோ இல்ல ஊத்தி அந்த மாரியே நீங்க தோசையாவே வார்த்து சாப்ட்டிங்கனா நல்லாரு டேஸ்ட்டா இருக்கு
ம் ம்
அதுக்கு சைடிஸ்ஸு ஆ ஒரு நாள் செஞ்சு பாருங்க ஈசி இது வந்து உங்குளுக்கு ஈஸியா இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக் ம் நீங்க சாப்டா சாப்படாதவங்குளுக்கு நீங்க வேற செஞ்சுட்டு நீங்க ச்சு சாப்ட்டுக்லா ரண்டு நாளைக் கூட வெச்சு சாப்ட்டுக்லா
ம் ஆனா உங்குளுக்கு சாதார்ணமா இட்லி தோச அ இட்லி தோசன்ங்கறது வந்து அந்த ஊரு இது நைட்டு சாயங்காலோ பண்ணி காலைல தான அந்த இது மாவு புளி
ஆமா ப் இதுவுமே நீங்க புளிச்சுதா பண்ணணுங்க இ இது என்ன ஒரு விஷயோ அப்டின்னா சிறுதானியம் வந்து நம்ம சீக்கிரமா புளிச்சிரு அந்த புளிப்புத்தன்மை வந்துரு
ம் ம்
ச்சி வந்து கொஞ்சோ அந்த புளிக்கிற தன்மை வறதுக்கு லேட் ஆகு அந்த சி றுதானியம் நீங்க எது எது போட்டாலுமே கொஞ்சோ அத விட து கொஞ்சொ ஃபாஸ்டாவே சீக்கிரமாவே புளிச்சிரு ஆறு மண் நேரோ விட்டா நீங்க போது நீங்க நீ ஆம்மா ஆ ஆறு மண் நே ரங் கழிச்சு வ புளிச்சிருங்க அதுவு ஒங்க ஊரு மதுரைக்கி வந்து நல்லாவே புளிச்சிரு
ஆமா இது பெ பொதுவாவே இட்லி தோச மாவ அரச்சு வெச்சாலே காலைல ரொம்ப புளிப்பாதா இருக்கு இப்ப அடிக்கிற
அ ஆ வெயில்க்கு வந்து நல்லா பு புளிப்பு தன்மை வந்துரு நல்லா கரச்சிட்டு நீங்க தோசையாவே கூட ஊத்தி சாப்ட்டுக்லா இட்லி கூட சிலருக்கு புடிக்குமா புடிக்காதான் தெரில ஒரு சிலருக் புடிக்காது
ம்
தோசையா ஊத்தி ஒரு நாள் செஞ்சு சாப்ட்டு பாருங்க இது உங்களுக்கு ஈசி தா நீங்க கிரைண்ட்ர் போட்டு அரச்சு அ சமா ஆ மிக்சி தான இது கொஞ்சமா அள வு சின்ன டம்ளர்ல போட்டு செஞ்சு ச ம் சில் நல்லாவு ஒரு ஆறு மண் நேர ஊ றிர்ச்சுனா சாஃப்ட் ஆயிரு த்து நிம்ஷந் தாங்க ஆவு அரச்சு கரச்சு வெச்ட்டீங்கன்னா நீங்க காலைல ஆறு மணி போட்டீங்கன்னா மதியோ ஒரு மணிக்கி அரச்சிங்னா நைட்டு எட்டு மணிக் சாப்ட்டுக்லா
அது நா சாய்ங்கால ஆனா இது அந்த சுண்டல் பயர் வகைகள் அந்த மாதிரி அவுச்சி வேணா குடுப்பே
அவுச்சு சாப்பிட்டுக்குவீங்க அ பயறு வகை ஆ அதுவு ரொம்ப நல்லதுதா புரோட்டீன் சத்து வேணும்லங்க
ஆமா
ஆமா அதுக்கு டெய்லி ஏதாது ஒரு பயிறு வகைகள் சாப்ட சொல்றாங்கதா நிலக்கடலை பச்சப்பயிறு பச்சப்பயிறு நல்லா ரிச்சு புரோட்டீன் சொல்றாங்க பச்ச போவ அதெல்லா எப்டி ஊற வச்சு அதுக்கப்பறோ வேக வச்சிருவீங்ளா ஒரு அஞ்
ஆமா ஊ மதியானம் சாப்ப சாப்பாடு ஆக்றப்பவே ஊற வச்சிருவே ஈவ்னிங் வந்து ஒரு அஞ்சு மணி ஆ அஞ்சரைக்கு வந்து அத அவுச்சி அவருக்கு குடுத்துட்றது அதுல வந்து கொஞ்ச வெங்காயோ அ மய்க்கப கட் பண்ணி குடுத்தா அது நல்லா ருசியா இருக்கு
ஆமா எல்லா போட்டு அப்டே தாளிச்சு குடுத்தட்றது ம் ம் அது நல்ல து முக்கியமா நாங்க சைவம் மட்டுநதா சாப்புடுவோ அதனால நா அடிக்கடி இந்த ம் இந்த மாரி சேத்துக்குவே பயிறு வகைகள் ம் ம் அந்த மாரி சேத்துப்பே அப்ற சிறுதானியத்துல எதாவது இட்லி தோச அந்த மாரி அ கொழந்தைங்களுக் குடுத்து பழக்கிட்டே ஏதாது சைட் டிஷ் வந்து கொஞ்சோ கொஞ்சோ நல்லா ம் சட்னில்லா கொஞ்சோ நல்லா வச்சி குடுத்தா சாப்ட்டுக்குவாங்க
ம் அது பனீர்ரு நல்லா சேக்கலா அது நான்வெஜ் நீங்க சாப்
ஆமாங்க நா பனீர்ரு ஆ ம் பனீர்ரு நா சேத்துக்குவே பனீர் ர்ரு அப்டியே அ அப்பப்போ வாங்கி க்ரேவி க்ரேவி செஞ்சுடுவே
ம்
அ பனீர்ரு இந்த பயறு வகைகள் இந்த ராஜுமா நை ஆமா நைட்டு வந்து அதிகமா டிபன் தா ஆ வரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு வச்சிருவே சாதோ அரிசி சாதமு வச்சிருவே ஒரு நால் நாளைக்கி தோச ச பாத்தி அந்த மாரி போட்டோன்னா ஒரு ஒரு நாள் இல்லல்ல ரெண்டு நாள் ரைஸ் அரிசி சாதோ வச்சிருவே பருப்பு அரிசி போட்டு ஒன்னா வச்சிருவோ கோயம்புத்தூர் சைட்லா பருப்பு சோறுன்னு சொல்லி அது அ அரிசிப்ப அரிசி பருப்பு சாதம்னு சொல்லிட்டு அது வச்சுருவோ குக்கர்லயே வச்சிருவோ அது எப்டின்னா அப்பதைக்கி செஞ்சு அப்பதைக்கி சூடா சாப்ட்டுருனு அப்ப நல்லா இருக்கு அது மாரி நைட்ல ஆமா ஒரே டைம் ஆ ஒரு டைம் மட்டு அதுங் ம் மீதம்மாயிச்சுன்னா அது ஆறிடுச்சினா அவ்ளோவா சுவையா இருக்காது நைட்லல்லா வந்து சமயத்துல வச்சுட்டு இப்ப நம்ம எங்கயாவது வெளியில போயிட்டு வரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்டின்னா டக்குன்னு ஒரு அர மண்நேரத்துல அரிசி பருப்பு போட்டு குக்கர்ல போட்டு வச்சு ட்டு உடனே சாப்ட்டுக்கலா ஊறுகால்லா சைட் டிஷ் அது நல்லாருக்கு இங்க அதிகமா சா ப்டுவாங்க கோயம்புத்தூர் சைடு ஈசியா அது
சேரி சேரி சேரி ஒரு அப்பள வச்சாலு நல்லாருக்குமே சூடா சாப்புட்றதுக்கு
அப்பளோ இருந்தாலே போது அ எதுமே இல்லன்னா ஊ ஊறுகா இருந்தா கூட போ டக்குன்னு இப்ப நம்ம லேட்டாயிடுச்சு கடையில தா போய் சாப்புட்ணு அப்டின்ற இல்லாம அந்த மாரி ஈஸியா வச்சு சாப்ட்டுக்குவோ
சேரி சேரி சே
மதுரையில எப்டி இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்ளா
ஆமாங்க ரொம்ப வெயிலு, என்னா ஊரு இப்ப டிவிய பாத்தா அங்க ங்க நல்ல மழை பெய்யிதுனு சொல்றாங்க பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு இங்க மதுரைல ரொம்ப மழையே இல்ல கோயம்தூல மழையா பரவாலையே ம்
இப்பயு பாத்தீங்னா வெயிலே இல்ல வெயில் இல்லாம அப்டே ஒரு மாரி
எங்களுக்கு தண்ணியே இல்ல ப ஃபுல்லா போர் தண்ணிலா ங்க ரொம்ப கம்மி ஆயிருச்சு இங்கெல்லா அ மோட்டுர் போட்டா ஒரு அர மநேர்த் முக்கா மநேர்த்ல தொட்டி நெறஞ்சிரு இப்ப வந்து ஒன்ற மண்நேர ஆனாலு லேட் ஆகுது அ போர் வாட்டரே இல்ல பே இந்த வைகை ஆற்றுல வந்து ரொம்ப தண்ணி லெவல் கொறைஞ்சி குடிக்கிறதுக்கு ஏற்ற தகுந்தது அல்லன்ற மாதிரிலா பேப்பர்ல போட்டு வருது
அவ் என்ன ஆச்சு தெரில மழ நல்லாதானேங் வருது வைகையாற்றுல மழ நல்லா வந் சினாலே உங்குளுக்கு
இது தூர் வார மாட்டேங்கிறாங்க அங்க குளோ குட்டே எல்லாமே தூர் வாரணும் இல்லயா அப்டியே போட்டு ரொம்ப அசிங்கம் படித்து வச்சுறாங்க ப்ளாஸ்டிக் குப்ப அந்
ஆமா இந்த மக்களு அத வந்து கொஞ்சோ சரியா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதா காரணோ ம் அர அரசாங்கோ செஞ்சு குடுத்தாலு நம்ம மா மக்களு அத சரியா பயன்படுத்துணுல இப்ப எங்கே போனாலு எந்த கோ ஆ கடந்து ரொம்ப ஃபேமஸா நல்லாருக்கூ நா டி வி ல தா பாத்தே
சித்திரை திருவிழா நடக்றனாலதா அங்க கொஞ்சோ க்ளீன் பண்ணாங்க அந்த சாமி எறங்குற எடத்துல மட் டு அங்க மட்டு கொஞ்சோ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாங்க மத்தபடி
துவு இப்ப மாறி இருக்கூ இல்லிங்ளா
ஆமா ஆமா மாறிடுச்சு அது சுத்தம் பண்றது வந்து அரசாங்கம் பண்றாங்களேயே மக்கள் கொஞ்சோ
ம் ம் ம் ம் அவுங்க ஒன் டைம் ப ஒரு டைம் பண்ணி கு குடுத்தாலூ அது நம்பளூ அதுக்கப் றோ அத நல்லா சுத்தமா வச்சுக்குணும்ல இப்போ எங்கே எங்கே போனாலு போ எந்த ஊர் கோயிலு போனாலு குளிச்சுட்டு கொளத்துல ட்ரெஸ்ஸ போட்டுர்றாங்க அது இதுன் பண்ணி ரொம்ப அசிங்கோ ஆமா பண்ணி வச்சுர்றாங்க என்னப்
அதே மார் சாப்பாடு கொண்டு போறது வாட்டர் கேன் போ போட்றதெல்லா அங்கங்க குடிச்ட்டு போட்டு
எல்லா ஆமா போற எல்லாமே அது ம் ோவில் ஸ்தலங்கள எல்லா அந்த மாரிதா பண்ணி வச்சுர்றாங்க திருவண்ணா மலையெல்லா பாத்தீங்னா அந்த மாரி தா ஆயிருதா இந்த கிரிவலம் டைத் துலலா முடிஞ்சுதுனா பாத்தீங்னா ஊரே குப்பையா ஆயிரும் போல
இப்ப முந்தியை விட இப்ப ரொம்ப அதிகமால்ல திருவண்ணாமலைக்
ஆமா அதிகமா மக்கள் போனாதனால பாத்தீங்கன்னா அந்த து கிரிவலம் முடிஞ்சு ஒரு வார ஆயிடுச்சுனா பாத்தீங்னா உ அந்த ஊரு க்ளீன் பண்றதுக்கே ஒரு வாரோ பத்து நாள் ஆயிரு
ம்
சுட்டு அப்டி அப்டியே எல்லா போட்டுட்டு நம்மளூ கொஞ்சோ விழிப்புணர்வா அதெல்லா பாத்து குப்ப அதெல்லா எங்கே போடணுமோ அங்க போடணு அந் ஹீவிவோ எதுவ் பண்ண மாட்ற் அன் ன்ல மதிய சாப்பாடு இனிமேதா சாப்புட்ணூங்ளா
ஆமாங்க நாங்க ரெண்டு மணிக்கு தா சாப்டுவோ நா ரெடியா இருக்கு போயிட்டு வரணு வந்து அவ்ங்க வந்தோன்னே தா சாப்பிட்ணூ
ஓ செரி செரி செரி செரி சேரி
நீங்க எத்தன மணிக்கு சாப்டுவீங்க
நா டைம் டைம் படிெல்லா சாப்புறதுல பசிக்கும் போது சாப்ட்டுப்போ நாங்களு மேக்சிம லேட்டா தா ஆவு நா மதியம் மட்டு நா மட்டு தா சாப்டுவே பாப்பா தம்பி ம் அவங்க எல்லா போயடுவாங்க ஆ அம்ம இஷ்டந்தா
நாங்க வாங்க சார் குடுத்துருவோ சரி ஓகேங்க உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷ வறேங்க நன்றிங்க ஆ தங்யூ